லஃப் கிங்
ஹலோ கேக்குதா
கேக்குதுங்களா ஆஹ
ஆஹ் இப்ப கேக்கு ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேங்க இந்தோ உங்க வீட்டுல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்ச சிங்க
ஆஹ் சமைச்சிட்டாங்க சமைச்சிட்டாங்க
உம் ஆயல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் க தட்டு பண்ண அளவுக்கு கேஸ் வந்து பயன்பாட்டு கம்மியா வந்து சிக்கனமா யூஸ் பன்தான் அங்க எப்படிங்க எப்படி சம அழிக்கிறீங்கா
ஆஹ் கேஸ் கட்டுப்பாடு இதுன்றதுனால கொஞ்சம் அடுப்பலும் வச்சுப்பாங்க வீட்டுல அதே மாரி இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணி நாங்க வச்சுப்போம் மோஸ்ட் ஆஃப் ஆல்
ஓ அப்படி ங்களாங்கல இதெல்லாம் வந்து இதெல்லாம் மேக்சிமம் எலக்ரிக் ஸ்டவ்ல நம்ம வைக்கறோம்ங்க அதுல அது இல்லாத வேற எதனாட்டும் என்ன பண்ணுவன்னா இந்த கேஸ் காடுப்பலாம் ஏன்னா இப்ப நம்மளுக்கு அடுத்த இது வந்து முப்பத்தி ஒரு நாள் கட் அழச்சுதானமா இருக்குங்களா அதனால வந்து வந்து அயன் ஹப் படுத்தும் போது அ அளவாஹ பரவாயில்லங்க உங்களுக்குய வறக்கெல்லா கடை எடுக்குறீங்க
ஆஹ இங்க விறகு கெடைக்குது பக்கத்துல ஆஹ இங்க பக்கத்துல விறகு ஒரு அங்கிள் வந்து வச்சிருப்பாரு அவுங்ககிட்ட வேணும்ன்றது வந்து வாங்கிப்போம் பக்கத்துல இருக்காங்க இங்க பக்கத்துலயே முள்ளு செடி எல்லா இருக்கு வேணும்னாலு நம்ப எடுத்துக்கலா வேணும்ன்றது அதை வச் எதனா பிரியாணி செய்யறது அந்த மாரி செய்யறதெல்லா வந்து அடுப்புல வச்சுப்போ சுடு தண்ணி கூட கொஞ்ச அடுப்புல வச்சு குடிப்போ அந்த மாரில்லா உடம்புக்கு நல்லது இல் அந்த மாதிரிலா செய்வோ மற்றபடி நைட் டைம்ல சமைக்கிறது அப்புடின்னுமட்டும்தா கேஸ்ல கொஞ்ச வச்சுஹ சமைச்சுக்கிறோ
அங்க ஏன்னா வந்து இப்ப பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து அஹ நிறைய வந்து வைக்காம பெரிய பாத்திரம் வச்சு சமைச்சோனா நெறைய பிரியாணி எல்லா வந்து நம்ம அடுப்புல செய்யறதே வைக்கும்போது நம்மள கேஸ் அ இழுக்கும் வரகுல வந்து நறைய தீரைய விறகு வைக்கு போது அது ந நம்மளுக்கு நிறைய மசா வச்சோம்ன்னா சுவையையும் ந நல்லா இருக்குங்க முடிஞ்சிருவங்க கேசும் பெருசா செ நல்லா வா இறக்குதானே அதனால நம்ம கேஸ் மிச்சப்ப அது
அந்த காலத்துலயே பாரம்பரியமையா
சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க
அதுதாங்க இந்த அஹ அத வச்சு நறைய வந்து இந்த கேஸ் உ உற்பத்தி எல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அஹ வீட்டு சமையல்ல வந்து இன்கிளூட்டிய ஆவுனே தெரியல கேச மட்டு நம்பிட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வே வெள வாசி முடியாது அதுக்கப்புற ஏதோ ச ஆண்ட இருக்குவ அடுத்த விஷயத்துல வந்து அடாப்டல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழகி நக்கணும்ங்க
கண்டிப்பா கண்டிப்பா
உ ம்
அடுப்புல வச்சு சமைக்கு போது நம்ம கட்ட அந்த இதுல்ல வச்சு சமைக்கு போது அந்த ருசியு வரு அது பாரம்பரியமையா நம்ப பாட்டிகள் வந்து எல்லாருமே கடபிடிக்கிற ஒரு விஷய அதே நம்ம பண்ணோம்னா சாப்பாடு ருசியாவு வரு சாப்பிடுறதுக்கு
ஆமாமாங்க அதுவு நம்மளுக்கு ஒரு பொறு அப்பொழுது பல அடுப்பை ஏத்தி இது பண்ணோ நம்மளால நேர ஒத்துக்க முடியாது ஆனாவு நம்ம வந்து பண்ணிக்க வேண்ட
ஆமா அச் அது இல்லாத இப்போ கேஸ் வர எப்பிடி சொல்றது வெலை கொஞ்ச உயரு சொல்லிருக்காங்க அதுக்கு கட்டுப்படுற மாரி நம்ம வீட்டு சூழ்நிலையில இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கணு கொஞ்ச நம்மளால முடிஞ்சது அடுப்பிலியே வச்சு இண்டக்ஷன்ஸ் வச்சு நம்ம சேமிச்சோ அப்புடின்னா நம்ம வேணும்ன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலா
ஒரு வாட்டி என்ன பண்ணு சமைக்கும்பது தீந்து போயிடுச்சுங்க புக் பண்ணா அடுத்த நாளே கிடைச்சிடும் அ ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த டைம் வந்து குழந்தைய வச்சுட்டு நம்ம அளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்ல வேளங்கு அந்த இண்ட ன்ட்டு இருந்தேன் அப்புறம் அது வந்து மேம் மேல போட்டு வச்சிருந்தோம் அப்புறம் அப்புறம் அந்த அதுல ங்கனா ஒரு சில பாத்திரங்கள்ல வந்து நம்ம சைக்கலாம் அது டிக்ஷனக்கு வைக்கற மாதிரி ஒரு
கண்டிப்பா
ப்பாங்க ஆஹ் அது அதுல எல்லாம் வைக்க முடியும் அது எந்த பாத்திரம் ஒரு நாலஞ்சு பாத்திரம் நான் எடுத்து வச்ச வச்சட்டு அதுச்சங்க அதுவும் ஒரு ஒரு வகையில வச்சுங்க இந்த கேஸ் இல்லாத
கண்டிப்பா அப்ப எல்லாம் பாாரத்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஒரு ரேட் வந்து ஒரு பஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரிதான் இருந்த மாதிரி இருந்தது இப்ப கடையில இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்றாங்க விலையும் எவ்வளவுன்னு எனக்குமே தெரியல உங்களுக்கு எதனா தெரியுமா அத பத்தி
ஆ ஆமாங்க பஃர்ஸ்ட் இருந்ததை விட ப்ப கொஞ்சம் வேணாம் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் எல்லாம் பக்கமும் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டிருக்கங்களா அதல இப்ப வந்தீங்கா அதுக்கு நானுமே கேள்விப்பட்டேன் ஆனா நான் வந்து என்கிட்ட ரெண்டு இண்டக்ஷன் அ ஒரு இதுவல இருந்து தப்பச்சேன் நாங்க உங்களும து ரேட் அதிகமா தான் இருந்துச்சு நீங்களும் என் பாத்தீங்க
ஆமா இதையும் நானும் நோட்டீஸ் பண்ணேன் இப்பல்லாம் நிறைய பேரு சொன்னாங்க எது வேலை இப்பல்லாம் வந்து விக்குதோ இல்லையே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நல்லா வந்து இப்ப மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பிசினஸ் ஐ லெவல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் ப்ரண்ட்ஸ் எல்லாம் அதனாலதான் கேட்டவங்க கிட்ட ஏதாவ வெள்ள பத்தி அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
விலலாம் ஏறிதாங்க இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம்ல ஒரு ஏறிடும் அப்படின்ற மா ஒரு தக்க தக்காளிக்கட டைம்ல வந்து ரொம்ப ரேட்டு் இது வந்து ஒரு டைம் பாத்தீங்கன்னா பூண்டு பயங்கர ரேட் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மனது கேஸ் பேசுங்க அதிகமா அது மாதிரி க பசனா இதுவுமே அதிகமாயிடுச்சு அ ஒரு ஒரு காலத்திலயே ஒரு ஒண்ணொன்னு அதனால என்ன எப்போ என்ன ஆனா நாம எப்பவுமே ஆல்டர்னேட்டவ
கண்டிப்பா
வந்து ஒன்ப்பட்ட இருக்கும்ல்லங்க எலக்ட்ரிக்லயே இருக்கும் அது கொஞ்சம்ளுக்கு சீக்கிரமா வேக வச்சு குடுத்துரும் ஈஸியா இருக்கங்க பாத்திரம் வளர்க்குற வேலையும்
கண்டிப்ப கண்டிப்பா ப்ப சாதம் வெடிக்கிறது ஒன்பாட் சொல்லுவாங்க கேள்விப்பட்ட இருக்கேன் நானுமே அதுல எப்படி இருக்கும் நல்லா வருமாசம் அமைக்கிறதுக்கு எல்லாமே அரிசி எல்லாம் வேக வச்சோம்னா
ஆமா ஆமாங்க இப்ப வந்து என்னன்னா ஆ நம்ம என் காய்கறிகள் அதெல்லாம் வந்து வச்சுட்டு ஏடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போட்டு எல்லாத்தையும் கொட்டி அப்புறம் எத்துட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் ஏ நிறைய நம்ம இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவாங்க யா யாருமேக்கெல்லாம் பெருசா வேல்யூ பண்ணும் ஆ என்ன நம்மோ ஆ பாரம்பரியம் மா எப்டி ஆனா அங்க கொஞ்ச வந்து அவங் ஓ பக்க முக்கியுத்துவோ வந்து அதிகமா இருக்குமா அதனால இந்த பொன் பாட்டு அந்த மாரிலா வச்சு கொஞ்சொ அவங்களுக்கு டைம் விஷயங்கள் வைத்திருக் ஓகே ஆ உதவியா இருந்தா நம்மளு அத நா ம்மவா ஊத்திக்கலாங்க
கண்டிப்பா கண்டிப்பா பட் நீங்க சொல்ற மாரி ஆஹ் ஃபாரின்ல இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து எப்டி சொல்றது தமிழ் ட்ரெடிஷனல் ஃபுட்ட எல்லா சாப்டணுன்னு அவ்ளோ ஆசப்படுவாங்க ஆனா அங்க ஸ்டாக்லா கெடைக்காது அவங்க நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகோ எல்லா வருது
அங்கயுமே இப்ப நம்ம ஆ வலுமே அங்க போகும் போது என்ன
ன்னா ஆ செஞ்சு சாப்டுவாங்க என்னதா இங்க இருந் து அங்க யா ஹோம் ஃபுட் வந்து ந்து எப்பமே அது ம இ மத்த ஃபுட்டு ஏ
ம்
த்துக்கு இதிலிருந்து என்ன பழகணுமோ அந்த ஃபுட்டதா அது எங்க போனாலு சரி நமக்கு தேடுங்க
கண்டிப்பா அதுக்குதா என்ன சொல்றாங்கன்னா கொழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே குடுத்து பழகப்படுத்தணு அப்பதா எதுவா இருந்தாலு கொழந்தைங்க சாப்டுவாங்கன்னு கரெக்டா பழமொழின்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க ஆனா
ஆஹ் ஆமா அதா ஐந்தில் வளையாத து ஐம்பதில் வளையுமா அப்டின்லா கேப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க இதுவுமே
படைச்சு
சொல்லிட்டேங்க
ஆஹ்
சமையலுக உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னக்கி சாம்பார் வச்சிருக்காங்க முட்டை பொடிமாஸ் பண்ணணு இல்ல ஆம்லேட் செய்யணுன்னு சொல்லிருக்காங்க அஹ் அது வந்து சூடா சாப்டும் போது சாப்ட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்காங்க
மதிய உணவு நல்லா சூடா சாப்டு னால அடுத்து உங்க கிட்ட தலைப்புல சந்திப்போங்க
கண்டிப்பா மிக்க நன்றி
நன்றிங்க நன்றி